சலோ
ஹலோ
வணக்கம் சார்
வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சார் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆலே கைல புடிக்க முடியலையே
கொஞ்சோ வேலையாயிடுச்சுங்க அதுனால தா
எப்ப பாரு வேல வேல வேல எப்ப பாரு பிஸியா இருக்கீங்ளே எப்பதா உங்கல புடிக்றது
என்ன மேடம் பண்றது
உம்
சாப்ட்டாவுணு இல்ல நம்ம வேலைக்கு போனாதானே சாப்ட முடியு
ஆமா ஆமா வேலைக்கு போனாதா சாப்ட முடியு இல்லனா சாப்ட முடியாதுதா ஆமாங் இன்னொன்னு இருக்கு வேலைக்கு வேலைக்கு போனாலு வாய் இருந்தாதா சாப்ட கூட முடியு
கண்டிப்பா கண்டிப்பா
ம் ம்
இல்ல அப்டின்னா நம்ம க்ளுக்கோஸ் கூட ஏத்திக்கலா ஆனா அது தேவயில்லாதது நம்ம வாய் வழியாவே சாப்ட்டுக்கலா அது ஒன்னு பெரச்சன இல்ல
தா செய்லா
ஆ அப்டியு பண்லா மூக்குவலியாவு சாப்புட்லா
மூக்கு மூக்கு வழியா வந்து லிக்யூடுதா சாப்புட்லா கறி மீனெல்லா சாப்ட முடியாது தே அது இல்லன்னா போரிங்கால்ல இருக்கு
கண்டிப்பா அதுவு வந்து பாத்தீங்கன்னா ஆ இப்பதா நா வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு சப்பாத்தியு கறி கொழம்பு
டெய்லியு சப்பாத்தியா
இன்னைக்கு சப்பாத்தி நேத்திக்கு இன்னைக்கு
நேத்தென்னவோ சப்பாத்தின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு
ஆமாங்க
நான் இன்னைக்கு தோச சிக்கன் கொழம்பு வச்சு சாப்ட்டே
ஓ சூப்பர் சிக்கன் கொழம்புன்னா நீங்க வெளுத்து கட்டிருப்பீங்களே
ஆமா அதா சொல்ல வரே எப்பவுமே ரெண்டு தோச தா சாப்டுவே ஆ தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி இருக்கு ஆனா இன்னைக்கு சிக்கன் கொழம்புங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒன்னு உள்ள போயிருச்சு அதனால தா வயிற ஃபுல்லா ஆயிடுச்சு
புரியுது போனோன்ன இன்னு கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்துருவீங்க தூங்கிடுவீங்க
நா இன்னைக்கு சீக்கிரமாவே சாப்ட்டே எட்டு மணிக்கெல்லா சாப்ட்டே நல்ல வயிற ஃபுல்லா இருந்துச்சு இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சா மறுபடியு பசிக்குது அதா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டுருக்கே
மறுபடியு ஒரு தோசைய போட்டு சாப் றிங்க
இதுக்கப்பற தோசைல்லா எறங்காது ஆல்ரெடி தோனி செஞ்சு வெச்சிருக்கே பாக்ஸ் மேலேதா வெச்சிருக்கே அப்பப்ப பசி எடுக்கும் போது ஒண்ணு ரெண்டு உள்ள உட்டுக்கலாம்ல அதனால ரெடியாதா வெச்சிருக்கே
வருங்காலத்த எதிர்நோக்கி நீங்க ரெடியா எடுத்து வெச்சிருக்கிங்க போல
ஆமா கண்டிப்பா வயித்த காய போட கூடாதுல்ல நாம காஞ்சாலு வயிறு காயக்கூடாதுல் ஏனா வயறு காஞ்ச்சுச்சுன் வச்சுக்கோங்களே வயிறு புண்ணா போயிரு அதுக்கப்புற அல்சர் வரு இதெல்லா தேவையா நமக்கு அதனால நம்ம வயித்துக்கு குடுக்க வேண்டியத கரெக்டா குடுத்துக்கிட்டே இருக்கணு கேக்க கேக்க
கரெக்ட்டுதா மேடம் நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை ஏனா நா உங்க கி ட்ட சொல்லிட்ருந்த தெரியுங்ளா நா வந்து வெளியூருக்கு போய் படிச்ச கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்காக வெளியூர்ல கோச்சிங் சென் டர்ல ஜாயின் பண்ணி படிச்சே அப்டின் நா சொல்லிட்ருந்தேன்ல அப்ப வந்து பாத்திங்கனா நாங்க பசங்க எல்லாமே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிதா படிச்சது எங்ளோட ரூம்ல வந்து பாத்திங்கனா நாங்க வந்து சமப்போ நாங்க மாறி மாறி சமப்போ ஒரு டிஷ் வந்து ஒரு பைய நல்லா பண்ணுவோ ஒரு இது வந்து குருமா வந்து ஒருத்தந்தா நல்லா பண்ணுவோ அது அந்த மாரி இருக்கு எங்க ள மாரியே வந்து நெறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து வந்து படிச்சாங்க அதுல ஒரு சிலர்லா வந்து பாத்திங்கன்னா கடைல வாங்க்கிறங்க ஒரு சிலர் வந்து காலைல சாப் பாடு எப்பவு சாப்ட மாட் டாங்க
அப்படியா காலைல சாப்பாடு சாப்படலனாலே வயிறு புண்ணா போயுரு நா எனக் கு அதுலெலா ரொம்ப அனுபவ இருக் கு அதனாலதா இப்ப ரொம்ப பாதுகாக்கறே
ஓ இல்ல நீங்க சொன்ன மாரியே ஒரு பையனுக் அல்சர் வந்துருச்சு
ஆமா அது வந்தா ரொம்ப கஷ்டம் தெரியுமா தாங்கவே முடியாது வலிய வயறு வலிய
உங்களுக்கு அல்சர் வந்திருந்துச்சியா
ஆமா இப்ப ரீசென்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்கணும் பால் குடிக்கணும் அந்த மாதிரில்லாம் சொன்னாங்க தண்ணி நிறைய குடிக்கணும் எனக்கு என்னன்னா பர்ஸ்ட் வலி வந்தது எப்படின்னா ரைட் சைட்ல ஆரம்பிக்குது என்ன ஆ இது ரைட் சைடல வலிக்குது அப்படின் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயம்மாயிருச்சு ஐயோ ஆஹ் ஏனா வலது பக்கம் வழிச்சா அப்பண்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு வேற அந்த வலது ப உம் வலது பக்கம் வலிக்குது ஹ் நெஞ்சரிச்சு எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் குமட்டிக்கிட்டே இருக்குது எனக்கு என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தா மறுநாள் மறுநாள் காலையில என்ன ஆச்சுன்னா அடிவயறோட சேத்து வலி அதுக்கப்புறம் மேலும் இந்த வயிறு வலி நான் வந்து தாமதமாவே ஆக்கலை ஒடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் டாக்டர் கிட்ட போயிட்டேன் ஏன்னா இப்ப வந்து ஆஹ் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது இப்போ உள்ள காலகட்டத்துல பல நோய்கள் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டேன் எனக்கு என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் சொன்ன அவங்களையும் சொன்னாங்க ஒங்களுக்கு நிறைய புண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மருந்து அதுக்கப்புறம்ஹ் மாத்திர எல்லாமே குடுத்தாங்க இத போட்டுட்டு ஒன் வீக் அப்புறம் உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா சொல்லுங்க நம்ம ஸ்கேன் பண்ணுவோம்ங்க ஆனா ஒன் வீக் நான் மாத்திர மருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி அவுங்க சொன்ன அந்த கரெக்ட் இதை ஃபாலோ பண்ண இப்ப எனக்கு அந்த வலிலா இல்ல இப்ப காரணம் நம்ம வயத்துக்கு கேட்க கேட்க குடுத்துட்டே இருக்கணும்
கண்டிப்பா சூப்பரான ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க கரெக்ட் ஆமா புழிப்பு காரம் காரம் இதெல்லாமே வந்து நீங்க அவாய்டும் பண்ணிட்டீங்க அதுவும் இல்லாம டாக்டர் சொன்னத நீங்க பாலோ பண்ணதுனால உங்களுக்கு வந்து இப்போ சரியாயிடுச்சு இல்லன்னா அது பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையாயடுக்கும் மேடம்
ஆமா உண்மையிலே ஆமா நானே ஒரு பயந்தா கோழி
நீங்க பயப்படாட்டி நா ஒரு விஷய ஷய சொல்ற
உம் என்னன்னு சொல்லுங்க ஐயையோ
என்னோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா நா வெளியூருக்கு போய் படிச்ச அதுவு இல்லாம நா இங்க உள்ளூர் திருச்சிலயு பாத்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்ச
உம் உம்
இப்ப வந்து பாத்தீங்கன்னா மென்டாரா ஒருத்தரு இருந்தாரு அவரு வந்து பாத்தீங்கன்னா என்னோட த ஒரு செட் டு ஜூனியர் அவரு
ஓகே
அவரு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்து இங்க ஸ்டே பண்ணி படிச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு அப்டியே அவரு படிச்சுட்டு இருந்தாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அப்பையில இருந்தே அவரு படிச்சுட்டு இருந்தாப்ல போய்ட்டு வந்து அவரு செரியா சாப்டல அப்படின்றதுனால வந்து அல்சர் அவருக்கு வந்துருச்சு அல்சருக்காக வந்து நடுவுல நடு டுல அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாரு
உம்
அப்றோவந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்றோ வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்தாரு ஊருக்கு போயிட்டு வந்தோனே அல்சர்னால வந்து பாத்தீங்கன்னா அங்க நமக்கு உணவு குழாய் இருக்குல்ல வாயில இருந்து நேரா வந் உணவு குழாய் நம்ம வயிருக்கு போற அந்த உணவு குழாய் இருக்குல்ல அதுல ஹோல் வந்துருச்சுட்டாங்க
ஐயையோ நீங்க சொல்லு போது எனக்கு வயத்துல பீதிய கலப்புதே
அப்றோ அவரு அத செரி பண்றதுக்குெல்லா நாளாச்சு
உம் உம் நல்லா இருக்காருல்ல
நீங்க செரி பண்ணிட்டீங்க அதுதா நா சொல்ல வர
உம் இல்ல இருந்தாலு அப்பப்ப வழி வேற இருக்கு க்கு அதா கொஞ்சோ பயமா இருக்கு ஆனா ரொம்பல்லா இல்ல
நீங்க நீங்க செரி பண்ணிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி வலி வந்தாலு நீங்க ஆஹ் முன்னாடி மாரி நீங்க இல்ல
அப்பப்ப வழி இருக்கு இப்ப இது எனக்கு நடந்து இப்போ ஒரு டுவெண்டி டேஸ் தா இருக்கு இருபது நால் தா இருக்கு இதெல்லா நடந்து நா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அதனாலதா கொஞ்சோ பயமா இருக்கு சொல்ல சொல்ல எனக்கு வயத்து
நீங்க இல்ல இல்ல நா அதனாலதா உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன நீங்க பயப்படாதீங்க ஏனா உங்களுக்கு இருவது நாள் தா ஆகுது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல நீங்க சரி பண்ணிட்டீங்க நா தான் சொல்றேல ஏங்க நா வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பாஸ்ட் அவுட்
ஓகே
இப்ப வந்து பாத்தீங்கன்னா டூண்டி சிக்ஸ் ஆயிடுச்சு பத்து வருஷோ ஆச்சு
ம் ம் ரெண்டாயிரத்தி பதினாறுலே நீங்க காலேஜ் முடிச்சுட்டீங்களா
ஆமா அவர் எனக்கு ஒரு செட் ஜூனியர் அப்படின்னா டூ தௌசண் செவேண்டின் பாஸ்ட் அவுட்டு அவரு
ம் ம் அப்ப நா உங்கள விட சின்ன பொண்ணுதா
கண்டிப்பா
ம்
நீங்க குட்டி பாப்பாதா அது எனக்கு தெரியு
ஓ குட்டி பாப்பான்னு உங்களுக்கே தெரிச்சுருச்சா
அஃப்கோஸ்
நா எனக்கு நீங்க தம்பியா இருப்பீங்ளோனு நெனச்சே
ஆ தம்பியாவுருக்கலா நீங்க ரோஸ் மில்க் வாங்கி குடுக்கலா
ஓ அது எப்டி ஆக முடியும அண்ணா அண்ணாதா தா தம்பி தம்பி தா
ஆ ஓகே
ம்
பாத்துட்டீங்னா அவரு வந்து அந்த பையன் வந்து ரொம்ப நா சென்னைக்கு போன அந்த காலங்கள்லா வந்து பாத்தம்னா அவரு சென்னைலதா இருந்துருக்காப்புல ஆனா எனக்கு தெரியாது அவரு இருந்த எடோ வேற நாங்கருந்த எடோ வேற அவரு வந்து சரியா சாப்படல இப்ப நா சொன் சொன்னேல ஒரு சிலர் காலைல வந்து சாப்ட மாட்டாங்கன்ட்டு இது ஒரு வகையாருந்தாலு இன்னொரு ஒரு ரகொ இருக்காங்க அது என்னன் பாத்தீங்கனா ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேள மட்டு தா சாப்டுவாங்க
இதுதெல்லா எதுக்காக அப்டின் பாத்தீங்னா படிக்கறதுக்காக ஏனா அளவுக்கு அதிகமா சாப்ட்டோ அப்டின் பாத்தீங்னா தூக்கொ வந்துடு தூக்கொ வந்துருச்சுனா படிக்க முடியாது அப்டின்ட்டு ஒரு குரூப் இருக்கு விழுந்து விழுந்து படிப்பாங்க
அதான் படிப்பாருந்தாலு ஒடம்பயு கவனிச்சுக்கணும்ல நம்ம நல்லாருந்தா மட்டு தானே படிச்சு சரி ஒரு இதுக்கு வர முடியு அதயு புரிஞ்சுக்கணும்ல
ஆமா ஆமா அது உண்மதா ஆனா அந்த மாரி இருக் க்காங்க நறைய பேரு இருக்காங்க அந்த மாரி இன்னமு இருக்காங்க
கரட்டு தா இருக்காங்க தா எங்க அண்ணலா காலைல சாப்டவே மாட்டாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க ஜுஸ் குடிப்பாங்க நா அவங்கிட்ட சொல்லுவே அவனு சென்னைல தா இருக்கா நீ இப்டி இருக்காதே காலைல சாப்டலனாலே அல்சர் வரும் அது வந்து ரொம்ப வலிய உண்டாக்கு கு அப்டின் சொல்லுவே அதுக்கு இல்ல நா ஜூஸ் குடிச்சிருவே நா டெய்லியு காலைல காலைல ஒரு ஜூஸ் குடிச்சிருவே ஆப்பிள் ஜூஸ் ஒரு நாளைக்கு மாதுள ஜூஸ் அந்த மாரி குடிப்பன் சொல்லி சொல்றா அதுவே எனக்கு கவலையாக இருக்கு இவ என்ன இப்டி பண்றா அப்டின் சொல்லிட்டு ஏனா நா லா முன்னாடி இதேதா கால்ல கால்ல சாப்ட மாட்டே இப்ப எதாது எனக்கு புடிச்ச சாப்பாடுனா சாப்டுவே எனக்கு இன்னொரு பழக்கொ இருக்கு எனக்கு கால்ல டீ குடிக்கிற பழக்கமே எனக்கு இல்ல கால்ல ஏன்ச்ச ஒன்னே ப பிரஷ் பண்ணிட்டு தண்ணி தா குடிப்பே தண்ணி குடிச்சுட்டு எனக்கு புடிச்ச சாப்பாடுனா சாப்டுவே இல்லனா அப்டியே விட்டுட்டு மதியான தா சாப்டுவே இப்டி நாள் பட நாள் பட பண்ணி பண்ணிதா ஆ இப்டி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஆனா இனிமே இதுக்கப்ற கரெக்டா இருப்பே
சூப்பர் இனிமேவாது கரெக்டாருங்க
கண்டிப்பா
ஓகே
சரி ஓகே நா கூப்புட்ற
ம் கண்டிப்பா இப்ப வச்சுட்டுங்ளா ஓகே ஓகே பாய்
உம்